ஹலோ உம் வணக்கம் குட் மார்னிங்
வணக்கம் என்ன பண்றீங்க
அம் இந்த எப்படியே உக்காந்துட்டு இருக்கோ சும்மாதான்
ஆஹ் நானும் சும்மாதாங்க தந்துட்டு இருக்கேன் அஹ் இப்பல்லாம் எனக்கு புரிஞ்சுது எப்படி லீவுல் இருந்து அம்மா வீட்டுலேயே இருக்கீங்க அப்படின்னு ஃபுல்லா கொஞ்ச நாள் இருப்பாங்க நீங்க ஃபுல்லா அம்மா வீட்லயே இருக்கங்க எதனாலும் இப்ப எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு இன்ஜூரியா காரணமாக சொல்லாங்க பன் பண்றீங்க கரெக்டா
ஆமா இல்லைனாலும் எப்ப லீவிட்டாலும் வந்துருவேன்னா நாங்க அடிக்கடி வர முடியாதுல்ல தூரமா இருக்கனால
கரக்ட் கரக்ட்
அஹ் அதனால எப்ப லீவிட்றாங்களோ ஆஹ் கண்டிப்பா இப்ப ஒன் மந்த்த் எவ்ள நாள் டூ மந்த்ஸ் லீவா இருந்தாலும் டூ மந்த்ஸ் இருந்துருவேன்
ம் ஹ்
உம் அது மாதிரி அவ வந்த ஏன்னா அது நடுல எனக்கு உடம்பு சரில்லைனாலு சரி அவங்களுக் உடம்பு சரியல்ல அவங்களுக்கு உடம்பு சரியல்லைன்னா கூட நான் ஏதாவது டக்குன் மூணு நாள் ட்ரெயின்ல ஏறி வந்து பாத்துட்டு போயிருவேன் எனக்கு முட்லனாலும் அது அது ரீசன் வச்சுக்கலாம் நான் வர முடியாது வேற கூல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இப்ப இவங்க ஒரு ரெண்டு மாசங்கிறோ ஓ இவனை வீட்டுல வச்சு சமாளிக்க முடியான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்களு விட்ருவாங்க
இல்லன்னா ஃபுட் அந்த மாதிரி இப்ப வெளிலனாலும் நான் இந்த ஒரு மாசம் இங்கதான் வந்து இருந்திருப்பேன் ஆஹ்
ஓகே ஒகே ஒகேகங்க வீட்டு்ல உங்க வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் வீட்டு தூரமா
இந்த ஊர் ம் ஒரு சிக்ஸ் ஆர்ஸ் டிராவல் வரு இங் கோயம்த்தூர் டு திருச்சி
ம் செரி ஒகே ஓகே
ம்
உ நேட்டிவ் ஆ ஹஸ்பண்ட் நேட்டிவ் இங்க நீங்க அ திருச்சியா
ஆ ஆமா அவுங்க சொன்னது திருச்சி இங்க அம்மா கோயம்புத்தூர்
ஓ ஓகே ஓகே
ம்
எங்க ஸ்பெண்ட் எங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஈஸியா போகு அ அந்த மாரி இங்க திருச்சியா கோயம்ப்புத்தூரா உங்களுக் க
ம் கோயம்புத்தூர் வந்து நமக்கு சின்ன இதுல இருந்து இருந்ததுனால இது ரொம்ப புடிக்கு அது போறட்டு ஆ கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சா அதனால மைண்ட் செட் ஆயிருச்சு இது வந்து அகேஷன் எல்லா வர்தா வரும்போது ஒரு ரெண்டு மாசனால ரெண்டு மாசோ அந்த என்ஜாய் பண்ற மூட்லயே தா இருக்கு எங்கேயே வெள்ல போவோ வருவ ஏதா பர்ச்சேஸ் அந்த மாரியேதா ஓடு ஆ ரிலாக்ஸ் பண்றது. இந்த மாரிதா இருக்கு. அங்கங்கறப்ப ரோட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்ஜாய் பண்றதெல்லா ரொம்போ தோணாது.
ஓகே ஓகே. கே அதா கரெக்ட் கூல் ஆரம்பச்சுட்டா அத ரொட்டின் அப்படியே போயிட்டு இருக்.
ஆமா. அந்னால அப்படியே அதுக் ஏத்த மாரி மைண்ட் செட் அது என்னன் தெர்ல சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு அந்த ஒன் இயருக்கு ஒன்ஸ் ஒரு கேப் வேணு. ஆ நம்ம ஸ்கூல் நாங்களு அதாவது எங்க அப்பா க்கல்லாம் வந்து சிவகங்கை மாதிரி தா அப்டிங்கறப்போ எந்த ஒரு பங்க்ஷனுக் மே தா தூரமா போவே இப்பயாவது பஸ் ட்ரெயின்லா நெறையா இருக்கு நா இப்ப திரிச்சிக்கு நெனைச்சா கூட ஈஸியா போயிருவே இன்னைக்கி காலையில கெளம்பி நைட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாரி கூட எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப எல்லா ரொம்ப டிரவல் பண்ற மாரி இருக்குல்ல அ னால எங்கேயமே கூட்டிட்டு போக மாட் டாங் எந்த பங்கனுக்குமே போ மாட்டோ அதனால ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்கூல்னா டென் மந்த்ஸ் ஸ்கூல் தா. அந்த ரெண்டு மாசம் மட்டும்தா ஊரு க்கு போவோ. அந்த ரெண்டு மாசோ ஊருக்கு போய் போய் பழகி எல்லா வருஷமு ஊருக்கு தா போனு இங்க இருக் இருக்க மாட்டோ இருக்கவே மைண்ட் வராது. அது. அதே மைண்ட் செட்ல தா இப்ப எனக்கு வந்து. எ பைய ஸ்கூல் போனாலு போகாட்டியும் ஆறு மாசோ அங்க இருக்கேனா ஆம். ஆஹ் அதுன் வீட்டுல எல்லா வேலையு பாப்பே தம்பி பாத்துப்ப எல்லா வேலையு பாப்பே அவான் அந்த ரெண்டு மாசோ எனக்கு லீவ் வேணு அப்டிங்கிற மாரி மைண்ட் செட்டு ஆமா ஆஹ்ஆஹ். உண்மையாவேதா அதாவது அந்த ஹேபிட் என்ன எந்த அளவு அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் எ எந்த இடத்துலன்னா இப்பெல்லா கூட பரவால்ல செரி அம்மா வீட்டுக்கு வரு ரெஸ்ட் எடு இது வேற வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல நாம ஒரே ஒரு ஒரு ஒரு ஆபிஸ் போய் மட்டும்தா ஒரு மூணு வருஷோ வேல பாத்தே மித்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் இயர் டூ இயர் அவ்ளதா ஒன் இயர்ல வந்து கரெக்ட ஒன் இயர்னா டென் மந்த்ஸ்க்கு வேலை போவே அந்த ரெண்டு மாசம் லீ்வ் எடுப்ப டி பிரமோட் ட்டு வந்துருவே எனக்கு அ அந்த அளவுக் அந்த லீவ்க் தேவைப்பட்டுச்சு ரெண்டு மூணு ஆபீஸ்ல மாறிட்டே அப்புறோ தேர்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒன் மந்த் வைரல் ஃபீவர் மாரி மெடிக்கல் சர்டிபிகேட் பிராவாய் பண்ணிட்டு லீவ் எடுத்துட்டே ஒன் மந்த் மட்டு அப்ப திருப்பி அந்த வேலையிலே கண்டினியூ பண்ணே இது மாரி இது மாரி அந்த ஒர் ரு என்னமோ அடிக்ட் ஆன மாரி ஆயடுச்சு
ஓகே ஓகே கே பரவால்ல ஏதோ உங்க உங்களுக் கி ஒரு டைம் ஆஆஆ அது ஒரு கொள்கையாவே வச்சிருக்கீங்க பத்து மாசோ வேல ரெண்டு மாசோ ஃபுல் ரெஸ்ட்டு ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் இல்லேனா ரெண்டு மாசோ சமர் லீவு மாரி இந்த ஒ ரெட்டு மாசமா ரெக்கவரி லீவா எடுத்துறது
ஆம்மா
ஓகே ஓக அந்த ரெண்டு மாசோ வந்து இனிமே வந்து உங்க ஸ்கூல் லீவு வர்றப்பதா எடுக்க முடியூ கரெக்டா உங்கள்க்கு இப்பெல்லா அந்த மாரிதா ஃபஸ்ட் எந்த கேப் இல்ல எந்த டைம்ல வேணா எடுத்துக்லா ஆனா இப்ப அப்டி எடுத்துக்
ஆமா இவங்களுக்கு வந்து ஸ்கூல் இது வேற மாரிருக்குது நமக்கு இந்த ப்ராக்டிகல் ஹாஃப் ஃபெலின் மூணு வந்து ஒரு டென் டென் டேஸ் விடுவாங்களா இவுங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்டி டேஸ் கிட்ட அந்த டிசம்பர் மந்த்த்ல விடுறாங்க அப்டி இருக்கப்போ அந் அதனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அது மாரி ஆயிடுது ஜூன் டூ டிசம்பர் அப்றோ டிசம்பர் ஜான்வரி டூ ஏப்ரல் மே அந்த மாரி அன்பேய்ட் வர்க் ஃபோர் மன்த்ஸ் அப்டி
ஓகே ஓகே ஓகே
அதுனால அந்த மாரி வந்துக்கிற மாரி இருக்குது ம் செரி அவுங்களுக்கு ஒரு பேச்சுலர் லைஃப் குடுத் என்ஜாய் பண்ணிட்டு தா இருப்பாங்க
ஆ ஆமா அ ஆ கொஞ்சோ கொஞ்ச நாள் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் மாரி அவுங்களுக்கூ கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு
ஆமா சாப்டுட்டு தூங்குவாங்க எந்த டென்ஷன் இல்லாம படம் பாப்பாங்க அவ்ளோதா
ம் ஓகே ஓகே என்ன மூவி அடிக்டா அவுங்க
ம் ஆம் அவுங்ளுக்கு வந்து து வேறெந்த ஹேபிட்டூ இல்ல அத்னால மூவி சாப்பாடு தூக்கும் அதுதான் ம் இண்ட்ரஸ் வேற ஒரு மொபைல்ல கூட கேம் வெளையாட மாட்டாங்க கொஞ்சம் போரிங்கா தான் இருக்க மாரி இருக்கும்.
உம் உம் உம் உம்
மூவிலுமே எல்லாதுும் பாக்க மாட்டாங்க இந்த கிரைம் த்ரில்லர் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பாப்பாங் பாப்பாங்க சாப்ட்ட மாரி இதெல்லாம் ரொம்ப புடிக்கும்
உஹம் ஓகே எனக்கு இந்த மாரித்த இல்ல ஹாரர் மூவிஸ் பிடிக்கும் அதல்ல ஒரு இன்டரஸ்ட்
அதா அதா அதா
நார்மலா நம்ம படம் பாக்கறதுக்கு இப்ப ஒரு ஹாரர் பாத்தா எக்சைட்டிங்கா இருக்க மாரி
ஆ அடுத்து எனக்கும் மேரேஜ் நல்லா பாத்துட்டு இரு ரொம்ப ஹாரர் மூவி நா எல்லா படமே பாத்திருக்கே ஹாரர் மூவி அஹ் அதாவு விண்டோல்லா அது பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு அந்த மாரி எல்லா உக்காந்து பாத்துப்போ ப்ச் இப்ப நம்ம அங்க தனியா தான இரு போமா அதனால கொஞ்ச எதுக்கு அதல்லா பாத்துட்டு சும்மா எதாது கூட நம்ம பயந்துட்டு இருக்கணு அதுக் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லா கொஞ்ச அவாய்ட் பண்ணிட்டே
ஆஹ் அ ப தனியா இரு க்கும் போது பாத்தா கொஞ்ச பயமா தா இருக்கு ஆனா ஃபிரண்ட்ஸ் இருக்க ஃபேமிலியோட பாத்தம்னா கொஞ்ச நல்லா இருக்கு எனக்கு ந சின்ன வயசுல உம் ஆஹ் உம் ஊருக்கு ஒரு தாத்தா ஊருக்கு ஆஹ் இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா ஆஹான் சின்ன வயசுல வந்துட்டு ஒரு தாத்தா வீட்ல ஒரு கோ ஃபங்க்ஷன்னு சொல்ட் டு போயிருவோம் போயிருந்தோம் அங்க போயிட்டுதான் அவங்க வீட்ல வந்து டிவிக்கு பெயர் இருக்கு அஹ் அஹ் அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அந்த ஒரு படம் போட்டுட்டாங்க அஹ் அருந்தததின்னு சொல்லிட்டு ஒரு படம் அத பாத்துட்டு எனக்கு சரியான பயம் நைட்டு தூக்கு ஒரு வாரத்துக்கு அதே மண்டைக்குல ஓடிகிட்டு இருக்கு தூங்குனா அந்த அந்த பே பில் கா வீடு தான் கனவுல வருது அந்த அரண்மன தான் கனவுல வருது எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிருச்சு அந்த பட சின்ன வயசுல பாத்தது அஹ் அந்த வயசுல அத படம்லா பாக்க கூடாது போல ஏனா அண்ணா எனக்கு அந்த வயசுல அந்த படத்த பாத்து ஆஹ் பயந்துட்டா ரொம்ப பயந்து ட்டா ரொம்ப மனகசப் வந்துருச்சு அது இப்பவு எனக்கு அந்த பட பாத்தா பயமா வரு இருக்கோ
அதா அதா அதா
உம்
உம் இந்த நா அதா சொல்ற இந்த பேயி இதெல்லா கூட பாத்துர்லா அந்த சைகோ மூவி இத தா கொஞ்ச ஏனா பேயி பேய்யோ எதோ ஒரு ஒரு ரீஸ் சன் இருக்கு கரெக்ட் இப்பப்ப ஒரு ரீசன சொல்லி முடிச்சிற்லா அப்ப நமக் கே ஒரு மைண்ட் செட் இருக்கு செரி இது பண்ணனால தான அது பண்ணுச்சு அப்டி பழிவாங்க வந்துச்சு அப்டின் எதோ நரெக்டா அந்த சைக்கோ மூவில எவனே தெரியாது சம்மந்தமே இல்லாம யாரயாவ்து கொல அந்த மாரி பாத்தது தா அதிகமா இருக்கும் இந்த சென்னைலா இருக்கு குல்ல நாங் க இப்ப அந்த அரஞ்ச வந்து கரெக்டா நா டென்த்தில் டென்த்து ஒரு ரெண்டு வருஷோ மூணு வருஷோ எய்த்துலேந்து கேபிள் கட் பண்ணிட்டாங்க எங்க வீட்ல
ஓகே
கேபிள் கட் பண்ணி ம் மொத் த்தமா பா பாக்கவேல்ல மூவிஸ்லா எதூமே பாக்காம மூணு வருஷோ கழிச்சு டென்து எக்ஸாம் முடிச் சோன்ன எங்கப்பா வந்து ஒரு பத்து மணி அப் இப்ப ரிலீஸ் ஆன சீடி வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க
ஓகே ஓகே
த்திதி பாத்தே அதுல அதுல ஒன்னா அந்த டைம்ல ரிலிஸ் ஆனது ம் ஆ அது அது அந்த டைம் தா வந்து கொஞ்சோ லெவன்த்து டுவல்த்து படிக்கிற டைம்ல தா இந்த சென்னையில வந்து ஏதோ சென்னையில ஒரு சைக்கோ இருக் சைக்கோ பாத்தது நடமாட்டோ இருக் கு அப்டி இப்டினு நியூஸ்லலா போட் எங்களுக்கு ரொம்போ பயமாருந்துச்சு ரோட்ல யாராது பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக் ஓங்களல்லா கல்ல தூக்கி மண்டைல போட்டு போயிர்றா அப்டி இப்டி சொன்ன நியூஸ்லல்லாப் போட்டாங்ளா எங்களுக்கு சென்னைனாலே பயோ வந்துருச்சு
ம் ம் ம் ம்
அது என்னமோ மைண்ட்ல பதிஞ்சுருச்சு அதுக்கப்றோ சென்னையில நெறைய நமக் பெருசாயி காலேஜ் போம்போது சென்னையிலேந்து வந்தவங்க இருப்பாங்க ஆஃபீஸ்லல்லா பாத்தீங்னா முக்காவசிப்பேரு சென்னைல வர்க் பண்ணிட்டு வந்தவங்க இல்லன்னா சென்னைக்கு வர்க் போவாங்க ஒரு அதுக்கப்றோ மார்ணம் கூட மைண்ட் அளவுல அங்கப் ஆலணூ அப்டி இல்ல எனக்கெல்லா அலையன்ஸ் பாக்கும்போது சென்னையே வேணான்ட்டே என்னமோ தெர்ல சென்னைனா ஒரு மரண பயோ ஏறிடுச்சு அந்த ஒரு நியூஸ் கேட்டதுலேந்து
ஓகே ஓகே ம் இன்னூ அந்த பயோ இருக் க்கா இல்ல ஒங்களுக்கு இப்பாவாச்சு செரி ஓகே அதெல்லா
இல்லல்ல அது சென்னைன்னா பயோந்தா இப் ப வரைக்கூ சென்னையில செட்டில் ஆவலான்னு ஒரு தாட்டே ஒரு பயோந்தா வருது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்ட போனாளுங்க இப்ப அவுங்கல்லா சொல்லுவாங்க இங்க வந் அவங்களுக்கு ப்பிரைவேட் ஜாப் தான சேஞ்ச் பண்ணி வந்துட் வந்தீன்னா எல்லாரு ஒன்னா இருக்கலா அப் ட்லா சொன்னாக் கூட எ மெனு கொஞ்சோ பயம் அது இந்த சுனாமி இதெல்லா சொல்லுவல்ல கடல்னாலு கொஞ்சோ பயோ அதனால என்னமோ கொஞ்சோ பயோ அதிகமாயிருச்சு தூரத்துல இருந்து பாக்கறதுக்கு நல்லா இருக் ஆஹ் என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு வரணு அதோட போது அப்டிங்கிற மாரி
ஊம் ஓகே ஓகே ஓகே
கே
உம் ஆஹ் ஓக்கேங்க ஓக்கேங்க உஹம் உஹம்